ஹலோ
ஹலோ வணக்கம் சார் எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே
சைட்ல எதோ சத்த கேக்குது
இப்ப ஓகேவா
ஓகே ஓகே ஓகேங்க
ஆ நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நாங்க நல்லா இருக்கோங் சார் அப்பறோ என்ன பண்ணிட்ருக்கீங்க
நா ஒரு ஆ போலாங்க சொல்லுங்க என்ன டாப்பிக்
ஆ லாஸ்ட் டைம் எங்க டூர் போனீங்க என்ன பிளேஸ்க்கு போனீங்க
டூர் போனது வந்து கொடைக்கானல் போனே
ஓகே ஓகேங் ஓகேங்
நீங்க நீங்க எதாச்சு போயிருக்கீங்ளா அந்த மாரி
அந்த மாரி எங்கேயு போனதில்லை இந்தா ஃபேம்லி இருக்கு கொழந்தைங்க இருக்கு றாங்க
ஃப்ரெண்ட்ஸுனு யாரு இல்லையா
ஆ ஹா இல்லைங்க ஃபேம்லி இருக்கும் போது ஃப்ரெண்ட்ஸு கூட எப்டி போ முடியு
ஓ அதுவு சரிதா ஃபேம்லியாலா ட்ரிப்பு எங்கயு போறதில்லையா
அ ஏங்க கொழந்தைங்க சின்ன சின்ன கொழந்தைங்ளா இருக் க்காங்க அதனால எங்கயு போ முடியல
ஓ அப்டியா
ம் நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க
நா வந்து பிஸ்னஸ் பண்றேங்க சிஸ்டர் இந்த ஒர்க்கு பண்றதுக்கு ம் அப்டியா நா வந்து ஏசி மெக்கானிக்கா இருக்கே ஏசி ஒர்க் பண்றே
ஓகே ஓகே
ஆமா நீங்க அவுஸ் ஆ
அ ஓகே ஓகே அப்ரோ உங்ளுக்கு என்ன புடிச்ச விஷயோ லலா என்ன என்ன ஃபுட் எந்த ஃபுட் புடிக்கு உங்ளுக்கு
எனக்கு வந்து எல்லா ஃபுட்டுமே புடிக்கு எஸ்பெஷலா பிரியாணி புடிக்கு
ஓ பிரியாணி அ பிரியாணின்னாவே எல்லாருக்கு ஸ்பெஷல் தா யாரு கேட்டாலு பிரியாணி ஆமாங்க எல்லா குழந்தைங்கள் லந்து எல்லாத்துக்குமே பிரியாணி தா புடிக்கு
ஆ இல்ல சிஸ்ஸர் அதெல்லா நம் தெரியாது செஞ்சு குடுத்தா சாப்டுவே அவ்ள தா
செஞ்சி குடுத்தா சாப்டுவாய்ங்க ஓகே ஓகே அப்ரோ ஒரு கேள்வி கேக்குறாங்க நீங்க ஜீ பே ஃபோன்பே இந்த மாரிலா யூஸ் பண்றீங்கல அது வந்து உங்ளுக்கு எப்டி இருக்கு சிக்கனமாருக்கா இல்ல டிராபேக்காருக்கா என்ன
இல்ல சிஸ்சர் யூஸ் பண்ணா தா செலவே அதிகமாது நார்மலா நம்ம கைல இருந்தா வந்து நம்ம
ம்
நம்ம கைல இருந் ம் எவ்ளோ செலவாதோ அதுக்கு ஏத்த மாரி நம்ம செலவு பண்ணிக் கலா இதே ஜீ பேல இருந்துச்சுன்னா வந்து தேவல்லாத செலவுயு பண்ற மாரி இருக்கு இதே நம்ம கைல வச்சிருந்தா கூட பண்லாமா வேணாமா யோஸ் சிபோ இதுவே ஜீபே ஃபோன் பே வச்சிருந்தா புக் பண்ணி எடுத்து பண்ணி போ அது தேவப்பட்ட விஷயமாருந்தா பண்ணுவோ மத் மத்தபடி நம்ளுக்கு என்ன தேவனா தான பண்ண போறோ
ஆமாங்க கைல இதே நமக் டா அமௌண்ட் வந்து நம்ம கைல இருக்குற மாரிருந்தா ஓ இது அந்த அமௌண்ட் எடுத்து இதுக் செலவு பண்ணுமா பண்ணக்கூடாது ஒரு பெரிய அமௌண்ட் டு வச்சிருந்தம் னா இவ்ளோ பெரிய அமௌண்ட்ருக்கு இதுலருந்து நம்ம அ மணி எடுக்கணுமா செலவு பண்ணுமா வேண்டா அப்டிங்ற மாரிருக்கு இதுவே நம்ம ஃபோன் பே ஜீபே அப்டின்னா இவ்ளோ அமௌண்ட்ருக்குல்ல செலவு பண்ணிக்லா காட்டினா பொருள் வாங்கிக்லா அப்டிங்ற
இதுவே கைலருந்தா வந்து உங்ளுக்கு செலவானா தெரியு இவ்ளோ காஸ் போயிருக்கு அப்டின்ட்டு இதே ஜீ பேனா பண்ணிட்டு பாக்கெட்ல வெச்சிர போறோ சோ எவ்ளோன்னு செலவாவுதுன்ட்டு நம்ளுக்கு தெரிய மாட்டுதுல
ம் ம் ம் தெரியமாட்டேங்குது எவ்ளோ செலவாகுது ஃபுல்லாமே ஜீரோ அமௌண்ட்டுக்கு வர அளவுக்கு கு செலவு பண்ணிர்றாங்க கண்ணு முன்னு தெரியாம காசு அப்டே தண்ணி மாரி போ
ஆ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போலியே
அ எக்ஸ்ப்பீரியன்ஸ் எல்லா இல்லைங்க ஏன் ஃபோன்ல ஜீபே அந்த மாரில்லா கெடையாது என்ன வீட்ல யூஸ் பண்றாங்கல்ல யாருகிட்டயு மணி வந்து குடுக் க்ற மாரி இல்ல எல்லா ஃபோன்லே வச்சுக்குறாங்க சம்பலோ வந்தா அதுலே ஃபோன்லே ஜீப் பே யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி காசு இல்ல அப்டிங்ற மாரி போய்ருது இதுவே நா நா கொஞ்சோ எங்கிட்ட குடுக்குற காசு மணி இந்துச்சின்னா கொஞ்சோ சிக்கனமா புடிச்சி செலவு பண்ணுவே வச்சுட்டேருப்பே இது பண்ணுமா பண்ணணுமா அப்டின் சொல்லி இதே இது அவுங்களாந்தா அப்பிடி பண்ண மாட்டாங்க காசு தா இருக்கு போன்பே ஜிபே பன்னிக்கிலானு சொல்லி வேணுங்கறத வாங்கி வாங்கி கரஞ்சுரு பேலன்ஸ் அவ்ளோ ஜீரோ ஆய்ர்ச்சு அப்டின்ற அளவுக்கு வந்துரு
ஆமா அது என்னவோ கரெட்டு தா
ம் ம் கொஞ்சோ என்ன சொல்றது கைய்யில இருந்து செலவு பண்ணா நல்லாருக்கு நல்ல விஷ்யமா இருக்கு சிக்கனம் புடிக்கலா ம அமோண்டு கைல கெடைக்கு நம்ம தேவையானா அப்படிங்கிறப்ப எடுத்து செலவு பண்ணிக்கலா இல்லனா அப்டியே வச்சுக்கலா ஆனா ஜீபே அப்டி கெடையாது
ஆமா இதுவே கையில இருந்தா கூட நம்மளுக்கு வந்து செலவாவுறது தெரியு இவ்ளோ ஆய்ருக் கு அவ்ளோ ஆய்ருக்குன்னு அக்கோண்ட்டுனா வந்து நம்ம தேடிட்டு ஒரொருத்தருக்கு ஒரொரு இது அம்ச்சிருப்போ வேறெதுவு பண்ண முடியாது அதுனால நம்ம அப்டியே டீல்ல வுட்ரு அ ஆம்
ம் ம் ஃபோன்ப்பே இருந்தாலுமே யாரயு எடுத்து அப்ப யூஸ் பண்ண முடியாது ஏன்னா அதுக்குன்னு கோடு இல்ல என்ன சொல்றது ஆ ஒரு ட்ரிசிப்தன் இருக்கு அ பாஸ்போட்டெல்லா இருக்கு போட முடியாது ஒரு சேஃப்ட்டி தா இருந்தாலு லுமே நம்ம கையில கா காசு கொண்டு போனமுனா இப்ப வெளிய நாலு எடத்துக்கு போறமுனா கையில கொண்டு போனோ பெரிய அமோண்டா கொண்டு போக முடியாது ம் ம் இந்த மாரி அக்கவுண்ட்ல இந்த மாரி ட்ரன் ஷாக்சன் பண்ணா ந நல் நல்ல விஷ்யம் தா அதல்லா இருக்கக்கூடிய விஷயந்தா இருந்தாலுமே வந்து என்ன அ ஃபோன்பேல அ பண்ணி ப பண்ணிக்லா அவ்ளோ பெரிய அமோண்ட்டு கொண்டு போறது சேஃப்ட்டி கெடையாது
ம் ஃபஸ்ட்டுல்லா வந் ந்து எப்புடின்னா வந்து பேங்க்குக்கு போணு செல்லான் எழுதணு கஷ்டமா இருக்கு அதுக்கே நம்ம போணுமா செலவு பன்னமானு யோசிப்பாங்க இப்ப டப்புன்னு அம்ச்சு வுட்றாங்க ஒரு விதத்துல நல்லது இருக்கு கெட்டது இருக்கு நம்ம யூஸ்
அப் பொறுத்து அ கரெக்ட்டுங்க சாரு நீங்க சொல்றது ஹண்ட்ரட் பர்சண்ட் உண்ம நம்ம எப்பிடி அத யூஸ் பண்றோ அப்டிங்கிறதுதா முதல் இருக்கு ஆ பேசிட்டு அ நம்ம என்ன யூஸ் பண்றோ எந்த மாரி யூஸ் பண்றோ அப்டிங்கறது நம்மளுக்கு தா தெரியு நம்ம யூஸ் பண்றது பொருத்துதா நம்மளுடைய செ
ம் ஆமா எதுவா இருந்தாலுமே நம்ம கண்ட்ரோல்ல இருக்கற வரைக்கு நம்மளுக்கு சேஃப்டி தா நம்ம கண்ட்ரோல்ல மீறி போனா எல்லாமே தப்பாதா ஆகு
ஃபஸ்டல்லா கையில காசு வந்து பேங்க் மூலியமா செக்கு செலான் குடு து அதுக்கப்பறோ ஃபோன்ல வந்து பன் ஒரு ச ஒரு செகண்ட் ஹாப்ல அமோண்ட்ல வந்து அமோண்ட்டு ட்ரான்சாக்சன் ஆய்ருது
ம் ம் அப்பல்லா நம்ம செல்லான குடுத்து உள்ள போட்டு அது எப்போ கிரிடிட் ஆகுனு பாத்து அதுவு பேங்க் ல போய் நம்ம நோட்டல என்ட்ரி பண்ணுவோம்ல
ஆமாங்க அதுல ஒரு ஒரு இப்போ ஆஃபீ ஆஃபீஸ் ஒர்க் போறோமுன்னா வச்சுக்கோங்க அதுக்கு ஒன் டே லீவ் போட வேண்டியதா இருக்கு பேங்குக்கல்லா போனா நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு வர முடியுங்ளா முடியாது அந்த மாரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லா நெறைய போடுவாங்க ம் கெடைக்காம இருக்கும்
ஆமா ஆமா
அ இது எப்டி பாத்தாலுமே சேஃப்டி தா இது எ இப்டி பாத்தாலு சேஃப்டி இருக்கு அப்டி பாத்தாலு சேஃப்டி இருக்கு இருந்தாலு நம்ம யூஸ் பண்றத பொருத்து மணி
அக்கௌண்ட நாம எப்படி யூஸ் பண்றீங்க இதெல்லா
அக்கௌண்ட எல்லா எப்படி யூஸ் பண்றாங்க நாங்க அக்கௌண்ட யூஸ் பண்றத இல்லைங்க
ஓ இப்ப மணியா வந்து உங்க அக்கவுண்ட்ல தான வரு
ஆமாங்க அத பத்தி இது எல்லா பேச கூடாது ஆப்ல நீங்க தலைப்புக்குள்ள வாங்க
ஆ
அ பொதுவா கேக்றீங்களா என்னோட மணி எப்படி யூஸ் பண்றீங்க அப்படின் அதுதாங்க நா போன் பே ஜி பே ஜி பே அந்த மாரில கிடையாது நா வச்சுக்கிறதுத இல்ல
ஆ நல்லதுதா
எல்லாமே கையில கொடுத்துதா வாங்கிக்குவாங்க சார் கிட்ட அமௌண்ட் கையில வாங்கிக்குவா அத கொடுத்து பொருள் வாங்கிக்குவா என்னுடைய போன்ல ஜி பே இந்த மாதிரி போன்பே கிடையாது நா வச்சுக்கிறது இல்ல ஏன்னா எனக்கு தேவைப்படுறது இல்ல ஏன்னா வீட்டுல சார்ரே எல்லா மெயின்டெய்ன் பண்ணிக்குவாரு அதனால இருந்த அவரே எல்லாமே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்ன்னு சொல்லி யூஸ் பண்ணிக்க மாட்ட
உம்
அதனால நா குடுக்குற அமௌண்ட கொஞ்ச சீக்கிரமா புடிச்சு வச் சுக்குவ இல்லைங்க நா ஹவுஸ் மேக்கர்ங்க ஒர்க் பண்றது இல்ல உம் நீங்க வந்து ஒர்க் பண்றீங்களா அது ஏதோ சொன்னீங்கா ஏ சி அது எந்த மாதிரி போயிட்டு இருக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட் எல்லா நீங்க
சரு சேல் ல பிட்டிங்க் சர்வீஸு சேல்ஸ் பண்ணுவாங்கல அ ஆ சர்வீஸ்சு ஃபிட்டிங்கு வாஷிங் மிசின் சர்வீஸ ரெஃபிரிஜரேட்டர் சர்வீஸு
நா இல்ல
இல்ல நா சொன் ஆப் இருக்க உம் நானே எடுத்து பண்றே அதுல ம் அதுல நம்ம ரெஜஸ்டர் பண்ணனு மணி கட்டி அவங்க வந்து நம்மளுக்கு கார்ட் கொடுக்கணு அத வச்சு நம்ம லீடு எடுத்து பண்லா
சரி சரி சரி சரி ஒ அந்த மாரி
உம் அததா பெஸ்ட்டு
ஓகே ஒகே
உம் நம்மளுக்கு வேல தெரிஞ்சு இன்னொருத்தர் கிட்ட போய் வேல செய்ய கூடாதுல
ஆமாங்க ஆமாங்க அது நல்ல விஷயோ தாங்க நம்மளுக்குனு ஒரு தொழில் இருக்கு நம்ம அந்த வேலய பாக்கணு அ என்ன சொல்றதுனா
சாப்ட்டீங்களா நீங்க
அ அ சாப்ட்டங்க நாங்க சாப்டங்க நா ஏ ஓ கிளாக்கே சாப்டேங்க தோச சாப்டேங்க
ஓ சரிங்க
நீங்களா என்ன சாப்ட்டீங்க
இல்லங்க இன்னு சாப்ல உம் ஒர்க் எல்லா முடுஞ்சுருச்சு டுவெல் டுவெல் ஓ கிளாக் அந்த மாரிதா சாப்டுவேங்க
ஒர்க் ஃபிரம் நைட் ஒர்க்குங்களா
அப்டி இல்ல மதியானோ வந்து நம்ம ஒர்க் எப்டி இருக்குன் தெரியாது திடீர்னு லேட்டா சாப்டுவோ அ நைட்டு பசி எடுக்காதுல்ல இப்பதா சாப்டுவோ ம் ம்
அந்த மாரி இருக்கக்கூடாதுங்க ஃபுட்டு வந்து அதோட டைம்க் எடுத்துக்கனு ஃபுட்டு நல்ல விதமா எடுத்தா தா நம்மளுக்கு என்ன சொல்றது ஹெல்த் இஸ்யூஸ் எல்லா வராது கொஞ்சோ
பட்டு நம்ம கஸ்டமர் வீட்ல ஒர்க் பண்ணிட்ரு சின்சியரா ஒர்க் பண்ணிட்ருப்போ அந்த டைம்ல நம்ளால் சாப்ட முடியாதில்ல சீசன் டைமுன்றதுனால ஒர்க்கு கொஞ்சோ இதுவா தா முடியு கிரண்ட்டாவு இருக்கு
அப்டியா ஓகே ஓகே ஓகே ப நெக்ஸ் டு என்ன பண்லான் இருக்கீங்க என்ன ஐடியா இருக்கு
நெக்ஸ்ட் ஒன்னு நா வந்து இது கூட தம்பி வந்து பிஸ்னஸ் பண்றா அவனு கறி கட வெச்சிருக்கா விஷேசம் பாத் துட் தா இருக்கே மேலு மேலு பண்லான் தா சொல்லி ம் கூட என்ன தம்பி ஒன்னு தங்கச்சி ஒன்னு
ஒ தம்பி ஒன்னு தங்கச்சி ஒன்னா ஓகே ஓகே அவங்கல்லா என்ன பண்ணிட்ருக்காங்க படிச்சிட்ருக்காங்களா எல்
இல்ல தம்பி கட வெச்சி குத் வெச்சிருக்கா கறி கட நா வந் து ஒர்க் பண்றே தங்கச்சி வந்து படிச்சிட்ருக்கா
அ ஓகே ஓகே ஓகேங்க அ படிச்சிட்ருக்காங்களா ஸ்கூல் போய்ட்ருக்காங்க அப்போ
ஆமா டென்த்து
டென்த்து படிச்சிட்ருக்காங்க அம்மா இருக்காங்ளா ம் ஓ ஃபேமிலி நீங்க தா ரன் பண்ணிட்ருக்கீங்க அப்போ
இல்ல அப்பாவு ஒர்க் பண்றாரு அப்பா ஹோட்டல் வெச்சிருக்காரு